ஹலோ ஹலோ என்ன பண்றீங்க
எங்க வீட்ல சமைச்சுட்டு இருக்கேங்க காய் அருஞ்சுட்ருக்கே
இப்ப முக்கியமான ஒரு வேல வந்துருக்கே தெரியுமா ஒங்களுக்கு
என்ன வேலங்க
அடுத்த மாசோ நம்ப ஃப்ரெண்டோட கல்யாணோ
ஓ ஆமால்லங்க அது ஞாபகமே இல்ல ஃப்ரண்டு
பத்திரிக்க வச்சுடாலா
ஆ பத்திரிக்கல்லா வெச்சா
ம்
அடுத்த மாசோந் தான ஏ இப்பவே ஆர்வமா இருக்கிங்
ஆமா நம்ப கடசி கல்யாணோல்ல நம்ம பேச்ல
அதென்னவோ உண்மதா அத்தைக்கு அது கிஃப்ட் வாங்கனுமே அதெல்லா யோசிக்கவே இல்ல எங்க கரெக்ட்டா இருக்கு வீட்ல வேலையே
ம் ம்
அத ஞாபகமே இல்ல வச்சுட்டு போனப்ப பேசுனப்ப செரி இப்ப ஃபோன் பண்ணி நீங்க பேச இப்பதா ஞாபகமே வருது
ஆமா அதனால தா நா பண்ணே சேரி நம்ப யார் யார் வராங்கன்ட்டு கேப்போ எனக் கடசீ பேட்சு நம்ம பேச்ல
தருவங்களா இல்ல நீங்க புக் பண்ணி
இல்ல அவ இல்ல கல்யாண பொண்ணு எங்க பிஸியா இருக்காங்ளே நம்ப வேலைய நம்ப தா பாட்ணு அவுங் கூப்பட்ற வேலைய அவுங்க பாத்துட்டாங்க
கேப்போ நம்ளுக்குலா டிக்கெட் புக் பண்ணி தர சொல்லுவோ நம்ம இங்கிர்ந்து எவ்வள் தூரோ போவோ அவ்ளோ ஊருக் போணு
ஆமா ஊரு விட்டு ஊரு போணு அவ மே கல்யாணோ வேற ஊர்ல வெச்சிருக்கா
அ ஆ என் இன்னா பண்றது டிக்கெட் ரேட்லா சும்மாவா இருக்கு எல்லாத்துக்கு ரேட் அதிகமா இருக்கு இந்த கல்யாண பொண்ணே புட்ச்சி கே ப்போ கல்யாண எங்கள்க்கு டிக்கெட்
ஆமா ஆமா சம்பாரிக்கறவ தான
ஆ செய்யிட்டு நம்ம நம்ம ஒரு மூணு பேருக் தா போட் தர போறா நம்ம என்ன நெறய பேரா இருக்கோ
அது அதுவு செரிதா அதா க டிக்கெட் போட்டு குடுப்பாங்க அதெல்லாங்க அவுங்க வீட்ல இல்லன் சொல்ல மாட்டாங்க இருந்தாலு நம்ம ஃப்ரெண்டுன்றதால கொஞ்சோ நம்பள வந்து கலாய்க்கணு நம்ப வந்து இது பண்ணனு அது பண்ணனுன்ட்டு நெனைப்பாங்க
ம் ஆமா டிக்கெட் யா எ இப்ப அவ பண்ணு நம்ம தா பண்ணி போணுல்ல
ஆமா ஏனா ஒரு மாசந்தா இருக்கு நம்ப இப்ப புக் பண்ணிட்டாதா ந கரெக்ட்டா இருக்கும்
ஆமா நா டிக்கெட் புக் பண்ணதே கெடையாது இது வரைக்கு எதுலிமே போய்ட்டு நீங்க புக்
ம் எங்க வீட்டுக்காரு பண்ணீர்க்காரு எனக்கு ஒன்னு இது வரைக்கு தெரில அதுவு இல்லாம அவ கல்யாணோ வெச் சிருக்கற ஊருக்கு நா போனதே இல்ல
ஓ அ அது ஒன்னுருக்கு இல்ல ஊருக்கு போனா கூட நம்ளுக் தெரியணுல்ல நமக்கு தெரிஞ்ச
அது எங்க போய் தங்கறது ஆமா அது அவுங்க ஊர்க்காரங்களுக்கு தா தெரியு
ஆமா ஆமா
சேரி நம்ப புக் பண்ணிட்டாலு நம்ப எங்க போயின்ட்டு தங்குவோ
ஆ எறங்கற்தெங்க தங்கறதெங்க போறதெங்க எதுமே தெரியல
ம் ம்
இதுக்கே தனியா செலவ் பண்ணு போல நம்ப கடைசி பேஜ் கல்யாணோன்னாலு
அதனாலதா அட்டன் பண்ணனு அப்டின்ட்டு எல்லாத்லயு எல்லாத்லயு நம்ப போய்ட்டு வரணு இதுல ஏனா வந்து நம்ப படிச்சி முடிச்சி பல காலமாயிடுச்சி அந்த செரி இப்ப போணுன்னா நம்ப எல்லா ஃப்ரெண்ஸ் ஸயு நம்ப பாக்கலா
ஆமா அதுவு ஒரு உண்மதா எல்லார்ட்டியு சொல்லிருப் பாங்க எல்லாரு வருவாங்க லாஸ்ட்டு காலேஜ் ரீயூனியன் மாரி இத வெச்சுக்க வேண்டியதா நம்ப
ஆமா ஆமா காலேஜ்ல ஆமா அந்த நாட்கள்லா திரும்ப வராது செரி நம்ம இந்த கல்யாணத்துலயாவ்து நம்ப எல்லாரயு பாக்லா கொஞ்சோ அ என்ஜாய் பண்ணிட்டு வர்ணு அப்டின் நெனக்கறே அதுவு நம்ப குடும்பத்தோட போவோ முன்னாடி வந்து என்ன அ நம்ம மட்டு தனியா போய்ருந்திருப்போ சில பேர் கல்யாண்த்துக்கு
ஆ
இப்ப நம்ம பசங்க அவுங்களலா கூட்டிட்டு போறது கொஞ்சோ பசங்களு ஃப்ரெண்ட்ஸா நம்பள மாரி அடுத்த ஜெ ஜென்ரேஷன் வந்து கொஞ்சோ ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க
ஆமா அதுவு கரெக்ட் ஆனா இவங்கள கூப்ட்டு போறதே ஒரு கஷ்ட்டோல நா என்னத்த பண்றது இவங்கல்லா கூப் ட்டு இவங்களுக்கு என்னன்னா தேவ இவங்களுக்கு என்னன்னா பண்ணணு எடுத்துட்டு போணு எல்லா பாக்கணு அதுவு நீங்க சொன்னவொன தா ஞயாபக வருது எவ்ளோ அரேஞ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு கல்யாண பொண்ணு கூட இவ்ளோ அரேஞ்மெண்ட் பண்ணுமா பண்ணாதா தெரியல ஆனா நம்ப இவ்ளோ பண்ணணு நம்ப
ஆமா எப்ப வந்து குடுத்தா அவுங்களுக்கு பத்திரிக்க
போன வாரனு வந்தா நெனைக்கிறே டூ வீக்ஸ் ஆயிடு ரெண்டு வார ஆயிடுச்சு அவ வந்துட்
ம் ம் ம் ம் அவ தனியா வந்தாளா இல்ல அம்மா அப்பா கூட சேந்துதா வந்திருக்காளா
இல்லல்ல அம்மாப்பா சேந்து வந்தா வச்சாங்க எல்லாரு தா வந்தாங்க குடும்பத்தோட இங்க வந்திருந்தாங்க ஊர்க் கு அப்டியே வந்து வச்சிட்டு போனாங்க
எனக்கு அவுங்க வீட்டுக்கார் கூட வந்தா இப்பதா ஏ நிச்சயதார்த்தோ ஆயிடுச்சுன்னா எல்லாரு இப்ப சேந்து சேந்துதானே சுத்துறாங்க இந்த காலத்துல
ஆ இல்ல இவ இருந்துட்டு இருந்தா அம்மா அப்பாவோட இங்க பக் பக்கத்துல அவுங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வைக்க வந்தாங்க
செரி செரி
அப்டியே சேத்து வச்சுட்டு போயி
ம் ம் ம் நா நிச்சயத்துக்கு போல அதனால அவ வந்து அவுங்க வீட்டுக் கார கூட்டிட்டு வன்டாலோ என்னமோ கல்யாண பண்ணிக்கிர கண்ணிக் பண்ணிக்கப் போறவர ஆமா நா ம் அவுங்க நிச்சயத்துக்கு போ முடியல கொஞ்சோ வீட்ல கொஞ்ச வேல இருந்தது இங்க கொஞ்சோ ஆ இங்க வீட்ல இருக்றவங்களுக்கு கொஞ்சோ ஒடம்பு செரியில்லாம போயிடுச்சு அதனால நிச்சயத்துக்கு போக முடியல செரி நிச்சத்துக்கு போ முடியல கல்யாணத்துக்காது அட்டன் பண்ணியே ஆவணுன்ட்டு இருந்தே இவ அவ வந்து வீட் டுக்கே வந்தா வீட்டுக்கு வந்து கூப்ட்டதாலே செரி கண்டிப்பா போயே ஆகணு
நிச்சய இங்கதானே வச்சிருந்தாங்க அதனால நாங்க போயிருந்தோ நிச்சயத்துக்கு அதனால என்னாவோ அவுங்கள கூப் ட்டு வர்ல தனியா இவளு குடும்பத்துல அம்மா அப்பா வந்து வந்தாங்க அப்டியே சொல்லிட்டு இப்டி வச்சிட்டு போயிற அப்டி சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு வந்தா
சேரி
செரி வாங்க அப்டி சொல்லிட்டு நல்ல குடும்பத்தோட வந்தாங்க நம்மளு எல்லா போகணு
ஆமா ஆமா
கண்டிப்பா செரி கிஃப்ட்ல்லா என்ன பண்றதுன்னே வேற யோசிக்லே சேந்து பண்ணிலாமா
ஆமா என்ன கிஃப்ட் பண்றதுனே எனக்கு ஐடியாவே இல்ல ஆனா அவ தனி குடுத்துனதா இருப்பா அப்டின்னு சொல்லியிருந்தா ஏனா ரெண்டு பேருமே வேலைக் போறவங்க மாப்பிளயு செரி நம் ஃப் ஃப்ரெண்டு செரி வேலைக்கி போறவங்ளா இரு இருக்கறதால வந்து கொஞ்சோ வீட்ல யூஸ் பண்றத் திங்ஸ் குடுத்தா கொஞ்சோ நல்லாருக்கு கிச்சன் ஐட்டம்ஸ் குடுக்கலான்தா எனக்கு தோணுது இருந்தாலு என்னன்ட்டு கரெக்டா அ முடிவு பண்ண முடியல
இப்ப அவங்க அம்மா வீட்லே சீர்லா குடுப்பாங்கல்ல அவளுக்கு கிச்சன் ஐட்டம்ஸ் தா அவளே வாங்கிப்பால்ல நம்ம என்ன வாங்கி தர்ரது
அதுவு செரிதா இருந்தாலு வந்து இப்ப கட்டலு பீரோ அந்த மாரிய அவங்க வீட்ல இருந்து குடுக் ப்பாங்க இப்போ கிச்சன்னா வந்து நார்மலா எல்லா எல்லாமே பா எல்லா பாத்ரமு குடுப்பாங்களா இல்லயான் நம்மளுக்கு தெரியாது ஏன்னா வந்து அவுங்க அப்பா ஃபிளாட் ட்டு குடுக்குறாராமே கிஃப்டா
புரியில
ஃப்ளாட்டு அவங்க இருக்குறதுக்கு வீடு தண்ணி வீடு குடுத்துருக்காரா
ஓ கேக்கே தெரில நா இத பத்தில்லா கேள்வி கேக்கல நானு
ம் ம் அவ வீட்டுக்கு வந்து ஃப்ளாட் அவங்க அப் பாத்தி இருக்குறதுக் குடுத்துருக்காரா கிஃப்ட்டா குடுக்க போறாரா இன்னு குடுக்கல ம கல்யாணத்துல வந்து ரிஜிஸ்டர் பண்ணி குடுப்பாரா இப்பதா பத்து மாடி பதினஞ்சி மாடினு பில்டிங்ல்லா ஏத்துறாங்ளே
ஆமா மா
அ அந்த மாரி ஃப்ளாட் ஏதோ ஒரு இது குடுத்துர்காரா குடுக்க போறாருன் சொல்லிட்டு இருந்தாக
ம்
அ இப்ப அதுக்கே அந்த வீடு எப்டி இருக்கு என்ன ஏதுன் தெரில ஆனா அந்த வீட்டுக்கு ஏத் த்த மாரி இருக்குற பொருள் தான அவங்க வீட்லயு குடுப்பாங்க
ஆமா
இதே குடுத்துட்டாங்க சரி வீட்ல இருக்குற பொருளயாவது நம்ப வாங்கி தரலாமே அப்டின் யோசிக்கிற ஆனா என்ன பொருள் வாங்கிகுடு ப்ரத் நானே
இப்பனய் என்ன எல்லா ஏஸ்தடிக் எதெதோ சொல்றாங்க வித்தியாசமா வெக்கணு அப்டி அழகா இருக்கணு அப்பெல்லா வீட் இல்ல ஏதாச்சு வெச்சா இப்பல்லா நறிய வித்தியாசமா நறிய கிஃப்ட் வந்துருச்சு நறிய இதுலயுமே ஃபோன்ல எடுத்து பாத்தாலு நறிய கிஃப்ட் இருக்கு ஆனா என்ன குடுக்குறது கடசி கல்யாணோ ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்டினு போது ஏத் த்துக்கமா வர்ல சும்மா நம்ப ம் ம் சும்மா நம்ப ஃபோன்ல பாத்துட்டுருக்கும் போதெல்லா தெரியு ஆனா நம்ப குடுக்ணோ யோசிச்சா எதுமே நால் இது நல்லால இது நல்லாலன் தோணுது
ம் ம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு இப்ப நம்ப குடுத்தோனா அது வந்து காலத்துக்கு நீண்டி நீண்டி இருக்குற மாதிரி இருக்கணு அத பாத்து நம்ம ஞாபகோ அவளுக்கு வரணு அந்த மாரிலா இருக்குற மாரி ஏதாது குடுக்லானா என்ன குடுக்குறது தா தோண மாட்டது
ஆமா என்ன பண்றது
நீங்க என்ன குடுக்கலான்ட் ஐடியா வச்சிருக்கீங்க
நாயு கல்யாணத்தையே மறந்துட்டேன்ற இப்ப நீங் சொல்னப்பதா ஞாபகமே வருது நா எங்க யோசிக்கிறது
ஆ நம்ம மத்த ரெண்ட்ஸு கிட்டல்லா பேசிர் பேஸ்னீங்ளா
இல்ல எங்க கரெக்டாதுக்கு எனக்கு வீட்ல வேல அதனால யார்ட்டையு பேசுறதே இல்ல இப்ப நீங்க கால் பண்ணவே ஞாபகமே வந்தது ஐயையோ ஆமால்ல போகணுன் சொல்லிட்டுனு ச நெக்ஸ்ட் மன்த் தான நா நெக்ஸ்ட் மந்த்னா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லே யோசிப்ப போகணுனு அன் நீங்க தா முன்னர்ச்சிக்கையாச்சே அப்பத்துலந்து முன்னாடியே பண்ணிணு முன்னாடியே பண்ணிணு அப்டினு
ம்ம நம்ம பத் அ ப்ளான் பண்ணி ஒரு திட்டோ வச்சிருந்தா தான கரெக்ட்டா இருக்கு சரி அதுவு இல்லாம நம்ப கடைசி ச ஃப்ரெண்டு் கல்யானோ அப்டின்றதால வந்து கொஞ்சோ ஆர்வமா இருக் நானு ரொம்ப வர்ஷத்துக்கப்றோ நம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மீட் பண்ண போறோ ஒரே நர்த்துல ஒரே எடத்துல கொஞ்ச என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கொ அப்டின்றதால கொஞ்சோ
பண்ணி நம்மல்லா நனைக்கு நைட் ஸ்டே பண்ணி ஒரு அமக்களோ பண்றது
ஆமா நம்மவ் கேக்க வேணாமா பாச்சுலர் பாட்டி லா வெக்க சொல்னு
ஆமா அதெல்லா பண்ணணு என்ன பண்றது எவ்ளவோ இருக்கு ப்ளானிங்கு நம்ம எல்லார்க்குமே ஒரு மதிய சாய்ங்கால போல நம்ம கால் பண்ணி எல்லாகிட்டயுமே பேஸ்லா பேசி எப்டி சேந்து வாங்கலாமா இல் தனித்தனியா வாங்கலாமா
பண்றாங்கன்ற ஐடியாவ் கேப்போ நாலுபேர் ஐடியா வச்சா தா கரெக்டா இருக் இப்போ நம்ப நம்பளே பேசிக்கிட்டா ஒன்னு புரிய போறதில்ல நமக்கு
ஆமா நம்மளுக்குமே அது தோணவே தோணதுல நம்ம ரெண்டு பேருமே ஏன்னா இப்போ கந் கல்யாண போண்ட்டு பஸ் ட்டி ஃபோன் பண்ணி எங்ளுக் ஒழுங்க ஆ வண்டி புக் பண்ணித் தா நாங்க வரதுக்கு அப்டின் கே கேக்கனு பண்ணித்தர மாட்டே சொன்னா நம்ம என்ன பண்ணோ
பண்ணி தரனு
மா இங்கந்து இவ்ளோ தூரோ போறோல்ல எல்லா அவங்க தா பாத்துக்கணு
ஆமா இங்கேந்து போறது கிஃப்ட்டு மட்டுதா நம்ம எடுத்துட்டு போனு ஆமா
பாள குடுப்பாங்க சாப்ட்டுட்டு திட்டன் வீட்டுக்கு வந்துர்னு இப்ப கொழந்தைங்ள என்ன வேணுல்லாத்தையு எடுத் திட் நம்ம ஷாப் அந்து போய்ட்டு வாங்கணு துணிமணிங்கல்லா வாங்கணு கல்யாணத்துக்குன் ஆ நம்மல்லா சேந்து ஒரே மாரி போடலா ம்
என்னப்போ தேவன்றது யோசிக்கிறத விட கொழந்தைகளுக்கு என்னென்ன தேவன்றது எல்லாத்தையு எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு
ஆமா அதெல்லா எடுத்து வெக் கேணு அத் தர்க்கு நீங்க இப்ப சொன்னமாரி தா கரெக்ட்டு இப்பத்லந் ஸ்டாட் பண்ணணு ஆமா அதா எல்லாக்கிட்யு பேசிட்டு எல்லாரு ஒரே நாள் போயி
ஆமா எந்த மாரி ஒரே நேரத்துல போய்ட்டு வாங்கிக்லா ஆமா எல்லாரு வர்ல வர முடில அப்டின்னாலு நம்ப ஒரு ஒரு அஞ்சு பேர் இப்ப பத்து பேர் ட்ரெஸ்சு வாங்குறோனா அஞ்சு பேர் போனா கூட போது சு ஏன்னா எல்லார்க் மே புடிச்சிர்க்கணு மீதி பேர்க்கு கொரியர் பண்ணி விட்டுர்லா இல்ல எல்லாருமே வரோ நம்ப சேந்தே போய் வாய்ங்லா அப்டின்னாலு பரவால்ல உங்ளுக்கு என்ன ஐடியாவா இருக்கு சாரீ இல்ல சுடிதாரு அந்த மாரி
அதா யோஸ் இல்ல கடசி கால நம்ம சாரீ கட்டிட்டு போனாலே ஓகே
ம் ம்
எனக்கா கல் சாரீ பாத்துட்டே எல்லாருமே ஒரே மாரி இருக்லா ஆன் சேரி பண்ணி பேசிட்டு
மன்சில பேசுவோ ம் பேசிட்டு முடிவ் பண்லா சரி நீ கூ ஆமா உம் அவள எதுக்கு சேத்துக்கணு அவளுக்கு நம்மட்ற்றி ஆ ஸ்பெஷலா சர்ப்ரைஸ் குடுக்குற மாரி பண்லா
இல்ல சர்ப்ரைஸ்க்கவ்ல பண்லா இல்ல புக் பண்ட்ட அப்டிலா சொல்லி அவட்ட ஸ்டாட் பண்ணிடுவோ பண்ணிட்டு லாஸ்ல அவள கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இதெல்லா பேஸ்லா இல்ல அவ் எல்லா பேசிட்டு அவள கடசில சேத்து உடுவோ சேரீ எனக்கு வீட்ல வேலருக்கு ஆ சேர் சேரி முடிச்ட்டோக்கா ஆ சேரி ஓகே சேரி சேரி ஒ